வணக்கம் வணக்கம் நல்லாருக்கீங்களா
நா நல்லா இருக்கோ சார் நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
எ நல்லாருக்கே நல்லாருக்கே நல்லாருக்கே
என்ன சார் பண்ணிட்டுருக்கீங்க
நா இப்போதைக்கி வீட்லதா இருக்கே வெளிநாட்டுல இருந்தே
ஆ ஓகே சார்
ஆ வெளிநாட்டில கொஞ்சோ ஒடம்பு சரியில்ல அப்ப‌ வந்தே லீவுக்கு போ பேர புள்ளைகள பாக்க வந்தே வந்த கொஞ்சோ வந்த புள்ளையெல்லா பாத் துட்டு கொஞ்சோ பர்த்துடே கொண்டாடனு கொண்டாட்ட பெறகு கொஞ்சோ ஒடம்பு சரியில்லாம இருந்தது கொஞ்சோ அ அ ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்து பாத்தோ பாத்துட்டு கொஞ்சோ இங்க பிரச்சன இருக்குற மாறி இருந்துச்சு அ சின்ன ஒரு மைனர்ரு பைபாஸ் ஒரு ஆப்ரேஷன் பண்ற மாரி ஆயிட்டு ஆ வீட்ல ஒரு ரெஸ்ட்ல சும்மாதா சார் இருக்குறே நீங்க என்ன சார் பண்றீங்க பண்ணிட்டுறீங்க
நா இப்பதா ப்ரே இப்பதா சார் படிச்சு முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு இருக்கே சார் பார்மஸில இருக்க சார்
சேரி சார் நல்லது நல்லது
சார் இப்ப வந்து இல்ல சார் புல் டைம் ஃபார்ம்ம ஃபுல் தா சார் ஆ இப்ப நீங்க எப்டி சார் வெளிநாட்டுல எங்க சார்
வெளிநாட்ல மலேசியா
ஓ மலேசியாவுல ஒர்க் பண்ணுறீங்களா நீங்க என்ன ஒர்க் ஃப்ரோ
நம்ம பேக்கரி பன்னு தயார் பண்ற கம்பெனியது
ஆ ஓகே சார் எப்டி சார் நல்லா நல்லா போச்சாங்க ஓர்க்லா ஓகே
நல்லருந்துச்சு நல்லா எ அது சைனாக்காரவய்ங்க கட அது சீனா சீனா ஓ ஒரு வருசமா அவன்ட வேல பாத்துக்கிட்டுருக்கே தொழில் நல்லா போயிருக்கு அது ஒன்னு பிரச்சன இல்ல கடையில ஒரு ஆறு கடைகள் இருக்கு ரெண்டாவது இரவு சந்தைன்னு சொல்லிட்டு கொண்டு போய் வியாபாரோ வேற போன்னுவாஙக் கூட போட்டு லைட்டெல்லா போட்டு வியாபாரே பண்ணுவாங்க சந்தைக்கி டெய் ஒரு நாளைக்கி ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு வேணு போவு அந்த மாரி ஒரு ஏ கட இருக்கு கட ஒரு ஆறு கட இருக்கு அது இல்லாம நாங்க வெளிலயு வியாபாரிகளுக்கு சரக்கு குடுப்போ ம் அவருக்கு ரெண்டு கம்பெனி இருந்துச்சு ஒன்னு அவருக்கு அவரு வந்து ரெண்டு கம்பெனி ஒன்னு பண்ணு மட்டு தயார் பண்ணுவோ இன்ன ஒன்னு பண்ணு பிஸ்கட் ட்டு இது கேக்கு பிஸ்கட்டு இன்னொரு கம்பெனில தயார் பண்ணுவாங்க எல்லா வெளிநாட்டுக்காரங்க தா அ நம்ம இந்தியா இந்தியா ஆள்ன்னு சொன்னா நா மட்டு தா பாக்கி எல்லா நேபாளு பங்களாதேஷ்கறே இந்த மாரி அந்த மாரி நாட்டுக்காரங்கே தா எடு ப்பாங்க வேலைக்கி கம்பெனி ஆளுங்களா ஆமா நம்ம ஒன்னு ஒம்போது வருஷமா அங்க இருந்துட்டோ இப்ப நமக்கு விசா இருக்கு இப்ப போக முடியல ம் ஒடம்பு ஸ்டெடி இல்லாதனால வீட்ல உடமாட்றாங்க போகோண்டாறாங்க விசா இருக்கு
ஆ
அப்டி போயிட்டு இருக்கு வாழ்க்க உங்களுக்கு எப்டி போயிட்டு இருக்க ஒன்னு ஃப்ரீயா இருக்கீங்களா
ஆ என்கோ ஃப்ரீயா தா இருக்கா இன்னு கம்ஃபர்டபிளா இருக்கு ஃப்ரோ இப்பதா படிச்சு முடிச்சுட்டு ஒர்க் போற அதுனால சின்ன பையதானே அதனால பெருசா தெரில்ல போக போகதா ஃப்யூச் தெரியாது ஒரு கஷ்டமே
சேரி சேரி சேரி சேரி சேரி சேர் ம்
அப்றோ என்ன சார் டூருக்கு எங்கன போறத ப்ரோ கொஞ்ச ஃப்ரீ அரத்துக்கு ஃபேமிலியா
ஆமா ஆ ஆ அதா வீட்டுல தா அப்டியே பொழுகு போய்ட்டு இருக்கு பேர பிள்ளகளா பாத்துக்கிட்டு
அது எந்த ஒரு பக்கோ ப்ரோ நம்ப நம்ப எந்த ஒரு பக்கோ நம்ப சேரி சேரி ப்ரோ எங்னா போய்ட்டு வருத்தனா ப்ரோ ஃபேமிலியா எல்லா ஜாலியா ஒரு ரிலாக்சேஷன்னா இருக்குல
ம் ம் அப்டிதா பொழுது போய்ட்டு இருக்கு ம் குடும்ப ஃபேமிலி ஒரு கூட் டுகுடும்பமா இருக்கிறோ பைய மருமக நாங்க எல்லா
ம் பாரவால்ல சூப்பர் சூப்பர் சார்
ஆமா எல்லா ஒரே குடுபமா இருக்கோ ஆ சாப்ட்டே சார் நா சாப்ட்டே தோசை சாப்ட்டே நீங்க ஏது சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே சார் என்னா சார் புடிக்கு ஃபுட்டுல மலேசியல்லா எப்டி ப்ரோ மலேசி யேல மலேசியால்லா
மல மலேசியா புட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸு புட்டு தா நாங்கெல்லா நம்ப இ இந்த டைமு காலை மாலை இரவு அப்டிங்கிறல்லா கெடையாது எப்ப என்ன நெனைக்கிறாங்களோ அந்த நாட் டுல எல்லாமே கெடைக்கு இரவு பகலு எங்க போனாலு இரவு கடைகள் பகலு கடைகள் இல்லாம இருக்காது
ஃபுட்டு ப்ரோ சூப்பர் சூப்பரா இருக்கு
அங்க எ ஃபுட்டு எல்லாமே நம்ம இந்தியா ஃபுட்டு எல்லா வகையுமே இருக்கு அங்க ம்
நீங்க எது விரும்பி சாப்டுவீங்க அங்க
நம்ப அதிகமாக கடையில சாப்ட்றதுல்ல சமைச்சு தா சாப்டுவோ நமக்கு எங்க போனாலு அப்டி தா செட் ஆவு
ஆ ஒரு டைம் சாப்ட்டு இருப்பீங்களா அங்க எப்டி இருந்தாலு
எதோ நாசி கேரிங்கன்னு சொல்லுவாங்க இந்த இந்த சிக்கன் ரைஸ்ஸுன்னு சொல்றாங்கல்ல அந்த மாரி
ம் ம் ஓகே சார் ஓகே சார்